சொல்லுங்க வா வாட்ஸ் அப்புல மெசேஜ் பண்ணாமலே கால் பண்ணீர்க
இல்ல இல்ல நா கட் கட் பண்ணி கையில வச்சிட்டு வேல பாத்துட்டே இருந்தே நா எடுக்கறத்துக்குள்ளே நீங்க பண்டிங்க
அப்டியா ஓகே ஓகே ஓகே வேல வந்துருச்சா அப்போ
இல்ல வேல பாத்துட்டேதா பேசிட்டு இருக்கேன்னு சொன்னே ஒரு கைல வேல பாக்கறே ஒரு கைல ஃபோன் பேசிட்டு இருக்கே இதுல ஸ்பீக்கர் ஆப்ஷன் இல்ல ஸ்பீக்கர் ஆப்ஷன்னா ஸ்பீக்கர் போட்டு நா பாட்டுக் பேசிட்டுருப்பே இதுல ஸ்பீக்கர் ஆப்ஷன் கெடையாது
ஆ ப்ளூடூத் அந்த மாரி எதாவது வச்சிருந்
அ ஹ அது இப்ப ப்ளூடூத் நா கொஞ்ச நாள் யூஸ் பண்ணே ப்ளூடூத் என்ன ஆவுணா உங்களுக்கு ரேடியேஷன் அதிகம் ஆச்சின்னா உங்களுக்கு தலவலி அதிகமா வரும் அதனால என்னோட அட்வைஸ் ப்ளூடூத் யூஸ் பண்ணாதீங்க
உண்ம அதுதா ஏனா அத நா அனுபவப்பட்ருக்கே ஆனா எனக்கு ஹெட்
இப்ப நா எங்க டீம்லே எல்லாத்திட்டியு நா பேசுவே
எனக்கு ஹெட் ஃபோன் அதா எனக்கு ஹெட் ஃபோன் கூட எது தெரியல பெருசா ஆனா எனக்கு ப்ளூடூ ப்ளூடூத் வந்து ரொம்ப காது எனக்கு வலிக்கிது அத எப்படி சொல்றது ஆ அத எப்டி சொல்றது அத யூஸ் பண்ணாலே ஒரு மாதிரியா
ரேடியேஷன் ரேடியேஷன் பிரச்சன இருக்கு அதனால வந்து அத யூஸ் பண்ணனு அப்புற வித்து எனக்கு தெரிஞ்சி நா விட்டே எனக்கு தெரிஞ்சி ஒரு ரெண்டு வருஷம் ஆகுது அத விட்டு நானு சும்மாதா கெடக்குது வீட்ல
அது செரி
அதுனால இப்ப யார்ட்டையுமே ஃபோன் பேசுனாலே ஸ்பீக்கர் அ போட்ருவே ஸ்பீக்கர் போட்டு தோள்பட்டையில தோள் தோள்பட்டை ஷோல்டர் குள்ள வச்சிருவே வச்சிட்டு நா பாட்ல பேசிட்டு இருப்பே அத பாட்ல வேல பாத்துட்டு இருப்பே
ஃபோன் கீழ விழாதா அப்டி பேசுனா
இல்லையே கரெக்டா நா என் ஷோல்டர்ல படுக்க போட்டு வச்சிருவே வச்சன்னா நம்ம என்ன டான்ஸ்சா ஆடிட்டு இருக்கறோ வேலைதா பாத்துட்டு இருக்கறோ நடக்கவு போறது இல்ல உக்காந்து தானே இருக்கறோ ஷோல்டர்ல அப்படியே நீங்க ச ப ஃபோன ஃப்ளாட்டா படுக்க வச்சிட்டீங்கன்னா அப்படியே ஷோல்டர்ல நிண்டுக்கு நா பாட்ல பேசிட்டே இருப்பே ஃபோன் பாட்ல அங்கயே இருக்கும்
அது சரி
தெரிவிக்காது இப்ப நீங்க கீழ வச்சீங்கன்னா குமிஞ்சு குமிஞ்சு பேசற மாறி இருக்கும் ஷோல்ர்ட்ட தானே நம்ம வாய்சும் அங்க தான இருக்கு வாய்சும் ஈஸியா கேக்கும் அவங்களுக்கு நமக்கு கேக்கறதுக்கும் ஈஸியா இருக்கும் நமக்கு
ஆமா கரெக்டு தா
ஸ்பீக்கர்ல தா நா பேசுவே மோஸ்லி ஸ்பீக்கர்ல தா பேசுவே அது அப்படியே பழகிடுச்சா இதுல பேசறதுனால ரொம்ப என்னமோ குழிக்குள்ள உக்காந்து பேசர மாறியே ஒரு ஃபீலா இருக்குது
ஆமா இதுல தா ஸ்பீக்கர் இல்லல்ல
திரும்ப டெம்பரேச்சர் செக் பண்றீங்ளா கீங் கீளின் கீங் குது ம் மூன் டைம் மூன் டைம் கேட்டுச்சே கீங் கீங் கீங்ன்னு
ஆமா அவன் குடுகி போய் கிடக்கா படு படு அத்தா ஒரு வேல ஃபிவர் எதும் இருக்கான்னு செக் பண்ணே
ம் இப்ப நாங்க பேசறதுக்கும் நீங்க பேசறதுக்கும் அந்த வா அந்த ஸ்லாங்கே டோட்டலா டிஃப்ரெண்ட்டு ஆனா புரியு நீங்க பேசறது எல்லா எனக்கு புரியு எனக்கு எல்லாமே எனக்கு புரியு ஓரளவுக்
புரியல நீங்களே இங்க உள்ளத எல்லாத்தையுமே சொல்றீங்ளே
ச
எனக்கு ஃபர்ஸ்ட்டு பேசம்போது அப்ப நாம் நம்ம ஊர்ல உள்ளவங்களா இருப்பாங்களோ தெரிஞ்சவங்களா இருப்பாங்களோ அப்படின்னு நினைச்சே எப்ப தெரியுமா கட் கிலா மீனுன்னு சொன்னல்ல
அதுல கெனச்சிருக்கீங்க ஆ
ம் ஏன்னா மேக்ஸிமம் கட்டலா மீனுன்னு சொன்னா யாருக்கும் புரியாது நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிரிச்சு இல்ல அப்போ ஒருவேளை இப்ப நம்ம ஊர்ல உள்ளவங்கதா
யாரோ ஒருத்தர் இங்க தா இருக்கறாங்கன்னு நினைச்சிக்கிட்டீங்க சேரி சேரி
உங்க கிட்ட தான ஃபர்ஸ்ட்டு கால் பேசிட்டு கட் பண்ணிட்டு போனே
உம்
அக்கா பையன் விழுந்துட்டான்னு சொல்லிட்டு
ஆமா நானுமே இந்த ஆப் ரிஜிஸ்டர் பண்ணது ஃபர்ஸ்ட்டு கால் நீங்க தா
உம் அத்தா பாத்தனே
குரூப்ல அ
நா தா ஃபர்ஸ்ட்டு மெசேஜ் பண்ணன்னு நனைக்கிறே
ஆமா நீங்க தா ஃபர்ஸ்ட்டு மெசேஜ் பண்ணீங்க ஆமா கரெக்ட்டு அதுக்கப்புறோ நறைய பேர் பேக் டூ பேக் பண்ணாங்க நா திரும்ப கூப்பற்றனதுக்கு அவங்க நா பிஸியா இருக்கறே அப்பறங் கூப்பட்லா இப்பற கூப்பட்லா அப்புற கூப்பட்லா எல்லா சாமாளிச்சாங்க சேரி ஓகே பிசியாக இருக்காங்கன்னு நானும் உட்டுட்டே அதுக்கப்றோ
பாத்தீங்ளா அப்போ பிஸியா இல்லாம பேசுற ஒரே ஆள் நா தா பாத்தீங்ளா
புரியலங்க என்னது திரும்ப சொல்லுங்க
பிஸியா இல்லாம பேசுற ஒரே ஆள் நான் தா பாத்திங்ளான்னே உங்ககிட்ட
ம் ஆனா அன்னைக்குதான உங்க வீட்ல பயங்கரமான சண்டையா இருந்துச்சு
அது சண்டை இல்ல இந்த பிள்ளைங்க எல்லா ஒண்ணு கூட்னா அதிதான் நடக்கு
செரியான வொயலட்டா இருஞ்சு சவுண்டு
ஆமா அதோட இவன் விழுந்தானா நல்லா விழுந்துட்டான் அதோட என்ன பண்ணேன் இவன் விடல எங்க அக்கா பையன் எங்க பெரியப்பா வீட்ல அதோட என்ன பண்ண அய்யய்யோ இவன் நல்லா விழுந்துட்டானே என்ன பண்றதுன்னு தெரியாம கட் பண்ணிட்டேன் சே என்னால ஒரு கால் உங்களுக்கு வேஸ்ட்டா போச்சே அப்டின்னு ஃபீல் ஆயிடுச்சு
புரில என்னது
என்னால ஒரு கால் வே அ ம் கால் கால் ஃபோன்
அதா அதா ஆனா அதுக்கப்றோ வந்து யாரோ ஒருத்தறது பின் பண்ணாங்க எனக்கு நா கால் பண்ண அவுங்க எடுக்கவே இல்ல திரும்பவு மெசஜ் பண்ணா நா பிஸியாயிட்டேன் அப்டின்டாங்க அவுங்க
அது செரி ம் ஓகே ஓகே
அது செரிங்கறது உங்களோட தாரக மந்த் தாரக மந்திரம் அ
ஆமாங்க எங்க ஊர்லல்லா அப்டியே பேசி இந்த அப்டியா அப்டிங்கிற அந்த ஸ்லாங் எல்லா அப்டியே பேசி பேசி அப்டியே வந்துருது
அதா அதா அதா இல்ல வார்த்தைக்கு ஒரு பத்து டைமாவது வந்துருதே உங்களுக்கு
ஆமா ஆமா ஆமா இந்த ஆமா ஆமா கூட அடிக்கடி வந்துரு
ஆமாமாவோட அதுசரியு இன்னொன்னு என்னது அது அப்ப அது வந்து அ அது அப்டியா அதுதான் அதிகோ
ம் அது பேச்சு வழக்கு அது அப்டியே வந்துரு
எனக்கு இப்பயு ஒருத்தர் இருக்காரு ஃப்ரெண்ட்டு இருக்காரு ஆனா அவர் சென்னைல செட்டில்ட்டாரு அவரு வந்து தென்காசிதான் என்னோட பழைய கம்பெனில கூட வேல பாத்தவரு அவரு என்ட்ட பயங்கரமா பேசுவாரு ஃபோன் பேசினா ஆமா கரெக்டா தென்காசிதான்
அது செரி
நல்லா பயங்கரமா பேசுவாரு இதே மாரிதா இப்ப நீங்க எப்டி இது மாரி பேசுறீங்ளோ இது மாரி ஃப்ரீயா பேசுவாரு கேஷ்யூலா பேசுவாரு இல்ல அவரு சொல்லுவாரு நீங்க பேசறது எங்க ஊர்க்காரங்க பேசற மாரியே இருக்கு அப்டிம்பாரு
ஆஹா அப்டிதா அப்டி பேசிக்க வேண்டியதா கேஷ்யூலா பேசிக்க வேண்டியதா அத விட்டுட்டு ஹெட்டிங் அனுப்பி தலைப்புக்கு தக்க பேசற
ம் ‌ க்கும் அவுங்க அப்டிதான் எனக்கு ஒருத்தங்க பேசறப்பயே எடுத்த ஒன்னே டாபிக் நெக்ஸ்ட் டாபிக் இதுனு அனுப்ச்சிருவாங்க ஃபர்ஸ்ட்ன்னா சோஷியல் மீடியா பத்தி பேசணு அதுக்கப்றோ எதோ இன்புலுயன்சர் மார்கெட்டிங் பத்தி பேச ஒருத்தர் பயங்கரமா பேசறான் பிசினஸ் ச பிசினஸ் பண்றவங்கபோல இருக்கு அவுங்க அவுங்களுக்கு இன்ஸ்டாகிராம்லயே பதினாலாயிரம் ஃபாலோஸ் இருக்காமா
கேர்ளா பாயா
கேள்தா கேள்தா ரேஷ்மானு
ஓ ரேஷ்மா ஆமா சொன்னீங்கல்ல ரேஷ்மா ம்
அப்றோ இன்ஸ்டாகிராமில எனக் எத்தன ஃபாலோவர் இருக்காங்க எத்தனை ஃபாலோ
நா அன்னைக்கி சாயங்காலமே அடிக்கலானு நெனச்சே அதுக்கப்றோ பாத்த இங்க பாத் த்தா சநத்த காடா கெடக்குது சரி இது சரி பட்டு வராது காலு வேஸ்ட் ஆகு நைட்லன்னா ஃப்ரீயா இருக்கு அமைதியா இருக்கு ஆமா
சத்தக்காடனா சத்தமா இருக்குன்னு ஒரே சத்தமா இருக்குன்னு சொல்றீங்க அதா கரெக்டா
ஆமா அததா அப்டி சொல்றே
அதா அப்டி சொல்றீங்க ம்
பிள்ளைங்க சத்தம் போட்டுட்டே இருப்பாங்க சவுண்டா இருக்கு கொய்ய முய்யானு
ம் ம்
நமக்கு அதுக்கப்றோ கடுப்பாகு
எனக்கு ஒன்னு இல்ல உங்களுக்கு தா அங்க காத அடைக்கிற மாதிரி இருக்கு ஏன்னா பக்கத்துலே இருக்கிறீங்க அதுக் காது அடைக்கிற மாதிரி தெரியு இங்க கொஞ்சமா தா கேக்கூ இந்த பக்கம் அப்போ இங்கெருந்து என்ன பேசுறமோ நீங்க சும்மாவே இத சொல்றீங்க நா பேச கேட்கலங்கிறீங்க அப்பொ அந்த சத்த மோட்டா நீங் கேட்கற்து கேக்
இல்லையே இப்ப கொஞ்சோ நல்லா கேக்குதே
என்னவோ என்ன நெட்டு ப்ராப்ளம் தெர்லியே
ஆ இப்ப நல்ல தெளிவா கேக்குது ஒருவேள சைலன் ஒருவேள சைலண்ல சைலண்ட்டா இருந்தவங்க வைலண்டா ஆய்ட்டிங்ளோ என்னமோ
ஓ அப்ப நா வந்து சத்தம்போட்டு பேசுறேங்கிறீங்க ஆ நல்லாவே புரிய்து இல்ல நல்லது செய்றது எ பண்பு அதல தோணல நீ சொல்லக்கூடிய விதம் நா சொல்ற நானு நா எதமி பொய்கிது அதே வாய்ஸ்ல தா பேசுறே அது என்னன் இந்த ஆப்லயா இல்ல உங்ளுக் நெட்வொர்க் ப்ராப்ளமான் தெர்ல
என்னான் தெரியல நெட்வொர்க்கா இர்க்கலா
ஆனா எனக் தெரிஞ் நெட்வொர்க்கு நா நா இப்ப மொபைல் நெட்ஒர்க் இருந்தா கூட சொல்லலா சரி எதோ அப்பப்ப டவர் இல்லனு நா ஜியோ ஃபைபர் தா யூஸ் பண்றனா இதுக்காவே நா வேற வே ஒர்க ப ஒர்க் ஒர்க் பண்றக் கே ஜி நெட்டு அதிகமா தேவப்படு
பண்ணிர்க்கறது வந்து ஏர்டெல்ல தா கனெட் பண்ணிருக்கே
ம்
ஏர்டெல் கூட ஒருடொ நல்லா எடுக்குது ஜியோவ விட
அ உங்க ஏரியால வந்து ஜியோ வந்து கொஞ்ச தூரமா இருக்கு டவரு அதனா மேபீ தா ஏர்ட்டெல் வந்து எல்லா பக்கமு இருக்கூ அதனால வெர்யு அப்டி தெரி தோணுது நெனக்கிற எனக் தெரிஞ்சு ஆனா இங்க எங்களுக்கு வந்து சிட்டிக்குள்ள இருக்கிறனால ஜியோ பக்காவான செரியான நெட்வொர்க்கு சரி நல்லா கேக்கும்
ஆ அது செரி இங்யுமே ஜியோவே நல்லாதா எடுத்துட்ருந்துச்சு ஸ்டார்டிங்ல நா ஏர்செல் வச்சிருந்தே அதெல்லா நல்லா இருந்துச்சி அதுக்கப்புற அத இது பண்ணிட்டாங்க அதுக்கப்புற ஏர்டெல்லுக்கு மார்னே இப்போ ஜியோலியு தனியாக ஒரு சிம் இருக்கு ஆனா அத நா ரீசார்ஜ்ல்லா பண்ணல எஸ்ட்டா ரெண்டுக்கிணம் பொதுவா நான்லா ரீசார்ஜ் பண்ண மாட்டே எனக்கு எல்லாமே எங்க அண்ணந்தா ரீசார்ஜ் பண்ணிவிடுவாங்க எனக்கு எந்தங்கச்சிக்கு எங்க அக்காக்கு எங்க அண்ணனே பண்ணி விட்ருவாங்க த்ரீ மந்த் ஒன்ஸ் பண்ணி விட்ருவாங்க நெட் இப்ப வீட்ல இருந்தா மட்டுந்தா நெட் யூஸ் ஆகு ஸ்கூலுக் போய்ட்டேன்னா சுத்தமா யூஸ் பண்ண மாட்டே
ஆமா ஃபோன எடுக்க முடியாதாமா
ம் ஃபோனே எடுக்க முடியாது எனக்கெல்லா ஆ எனக் இதா இருக்கு என்னடா இது ஒன்ற ஜீப் பி வேஸ்ட்டாகுதே வேஸ்ட்டாகுதேன் சொல்லிட்டு
இப்ப வீட்ல கொஞ்ச நெறய பேர் எல்லாருமே யூஸ் பண்றீங்கனா இப்ப வீட்டுக் பெசாம நீ காம்னா ஒரு ஒய்ஃபை போட்டுக்கங்க ஃபோன் பேசற்து மட்டு பேசிக் பிளான் போட்டுக்கங்க
அண்ணா அப்டி தா சொன்னாங்க ஆனா அப்பா தா வேனா இங்கயே ஒய்ஃபை வச்சுகிட்டு நம்ம வெளிய போவோ எப்டியு நெட் தேவப்படு அப்டிங்கறதுனால அ அப்டிங்கறதுனால எதுக்கு வேஸ்ட்
அது சரி கரெட்டுதா ஆமா எங்கயாவ் போனா ஜி பே பண்றதுக்கு எதுக்னா ஒண்ணுக்கு தேவப்படு அப்ப தேவப்படு ஆமா
நா ஒய்ஃபை யூஸ் பண்ணுவே எ பக்கத்து வீட்ல என் ஃப்ரெண்டு வீட்டு தா அ கீழ அதாவது கீழ் நாங்க மாடில இருக்கன்ல கீழ இருந்தா அவங்க வீட் டு ஒய்ஃபை வந்து எனக்கு வந்து வரு நல்லாவே கனெக்ட் ஆகு அவ எனக்கு பாஸ்வர்டு குடுத்துருக்கா அ அதுல தா அ யூடியூப் எல்லாமே கீழருந்து அதுல தா பாப்பே
ஆமா அதுல ஒங்களுக்கு பஃபர் ஆகாது தெளி தெளிவா கேக்கு தெளிவா பாக்க முடியு
ஆமா என்னோட நெட்ல மேக்சிமம் வராது அதுனால
ம் ஸ்லோவா இருக்கு பிக்சல்லா கொஞ்சோ ஒடையற மாரி இருக்கு
ம் ஆமாமா அதேதா நாளைக்கு வெள்ளிக்கெழமையா நாளைக்கு வெள்ளிக்கெழம தான ஆமா அது கூட டப் புன்னு வெள்ளிக்கெழம வந்துறுச்சு கட கடன் போது நாட்கள்
நாள் போறதே தெரிய மாட்டிகிது ஆமா அதுக்குள்ள பாருங்க ரெண்டாயிரத்தி இருவத்தாறுல அ ஜூன்லயே பாருங்க பாதி நாள் வந்துச்சுனா ஆறு மாசோ இருக்குது ரெண்டாயிரத்தி இருவத்தேழுக்கு நாள் வந்து ஓடல பொறக்குது
பறக்குது சும்மா வெறித்தனமா நாமளு சேந்து பறக்க வேண்டிதா
நம்ம எங்க பறக்குறோ நம்ம அதே இதுலதா ஓடிருக்குறோ
எங்களுக் சுதந்திர பறவையா பறக்கணுன் தா ஆச
ம் ம்
ஓரிடத்தில் மட்டும் இல்லாமல் பல இடத்துக்கு போணு
ம் ம்
சுற்றுலாலா நெறைய எடத்துக் போணுன் நெறைய ஆச இருக்கு ஆனா என்ன ட்ராவல் பிடிக்காது வாமிட்டிங் வரு சேர் நைட் நா நா கூப்புற்றே
ம் சரி ஓகே
ம்